ஹலோ
சொல்லுங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்க நீ எப்டி இருக்க பாத்தே ரொம்ப நாளாச்சு
நானு எங்கங்க கொஞ்ச ஒர்க்ல பிஸி ஆயிட்டங்க
ம் அப்டியா சேரி சேரி சேரி சேரி பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சா சேரி போன்லயாவது கூப்புட்டு பேசலா அப்டின்னு தா கூப்ட்ட
நாங்க உங்களுக்கு ஒன் வீக்கா கூப்பலா கூப்பலாம்னு நெனச்சுட்டு தா இருந்தங்க இப்ப இப்ப தா புதுசா ஒரு ட்ரெஸ் ஷாப் ஓபன் பண்ணிருக்கறங்களா
அப்டியா
ஆமாங்க அது கொஞ்ச இப்ப போயிட்டு இருக்கு எங்க வர்ற அந்த ஸ்டாக்லா எடுத்து எடுத்து வைக்கிறது அங்க இங்கன்னு சொல்லி உங்களுக்கு அதுலயே ஒர்க் கொஞ்ச ஜாஸ்தியா போயிட்டு இருக்குங்களா
நல்ல விஷய தான தப்புல பிஸியா இருக்குறது நல்லது தா இப்போ எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கா அ ஆக்சுலா அவங்க வந்து காலேஜ் போயிட்டு இருக்காங்க அது கொஞ்சோ நல்ல இந்த காலேஜ் பெரிய காலேஜ் தா ஆனா ட்ரஸ் கலெக்ஷன்லா வந்து எங்க போய் வாங்கறதுன்னு அவளுக்கு தெரில நெட் லையும் போட்டு சர்ச் பண்றா நெறய மார்க்கெட்டிங் சைட்லயு போய் பாக்குறா நஹ் இன்ஸ்டாகிராம்ல்லலா வருது இல்ல அதுல்லா போய் போய் பா இருப்பாங்க ஆனா ஆன்லைன்ல வாங்குனா குவாலிட்டி எப்டி இருக்குன்னு ஒரு டவுட் இருக்கு
ஆன்லைன்ல சில டைம் வந்துட்டு நம்ம வந்து ஹோம் டெலிவரி நம்ம போடுறோம்லங்க அதெல்லா பாத்தீங்கன்னா கொஞ்ச மெட்டீரியலு கொஞ்ச நல்லா இருக்கு நம்ம பாத்து என்ன கண்ணல பாத்து வாங்குற மாரி நமக்கு ஆர்டர் பண்ண வராதுங்களாச்சா
அதுதா இன்னொன்னு என்னன்னா மெயினா கலரு நம்ம போன்ல பா கலர் ஒரு மாதிரி இருக்கும் வந்துச்சுன்னா வேற மாரி வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்டின்னு யோசி
போன்ல பாக்குறப்ப எப்பழுமே டல்லாத்தா உங்களுக்கு இருக்குதுங்க
ம்
ந அதே இல்ல போன்ல பாக்கும் போது பிரைட்டா குடுக்குறாங்க நம்ம நேர்ல அது வர இப்ப கொஞ்ச டல்லா இருக்கு நம் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு அதுல எதுமே இல்ல தா
ஆமா ஆமா என்ன பண்ணலா இது எங்க போய் வாங்க சொல்லலா க்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கு
வந்துட்டு இப்போ வந்துட்டு ஹோல்ஹ் ஹோல் ரேட் கடைக்கு தா போய் எடுத்துட்டு இருக்குறோ
ம்ம்
மெட்டீரியல்ஸ்சு இருக்கு தனி தனியாக செட் சோ இருக்கு வேணா அந்த பொண்ண வேணா வர சொல்லுங்க பாப்போங்க
அப்புடியா ஆ செரி ஓகே ஏன்னா எல்லா சைஸ்சுமே இருக்குல
எல்லா சைஸ்சுமே இருக்கு அங்க வந்துட்டு நம்ம அங்க வந்துட்டு பக்கத்தாடியே டெய்லரு நல்லா பெரிய பெரிய ட்ரெய்லரு இருக்குறாங்க நம்ம என்ன மாரி நம்ம கிளாத் வெ எடுத்துட்டு போனாலு செரி எனக்கா கிளாத் எடுத்துட்டு போய் குடுத்தால் நம்மளோட சைஸ் மட்டு குடுத்தா போது எப்டி வேணுமோ அவங்க எல்லாமே பண்ணி குடுப்பாங்க அ எல் நம்ம கையிலியே வந்துட்டு கேள்ஸுக்கானது இந்த பெரியவங்களுக்கானது எல்லாமே வந்து இருக்குது சாரீஸ்லருந்து எல்லாமே இருக்குதுங்க
மெஹந்தி போடணுன்னு சொல்லிட்டு இருந்தீல்ல மெஹந்திலா போடுவியா
மெஹந்தியில இன்ட்ரெஸ்ட்டு நல்லாவே இருக்குங்க அது வந்து சின்ன வயசுல இருந்து மெஹந்தில நல்லா இன்ட்ரெஸ்ட் இருக்கு இப்ப எங்க கிளாஸ் எதுவுமே பாத்து எதுவுமே எனக்கு செட் ஆகுற மாரி தெர்ல நீங்க அன்னைக்கு சொல்றன்னு சொன்னீங்க அதுக்குள்ள லேட் ஆயிருச்சின்னு போயிட்டீங்க
பண்ணில டிசைன்ஸ்லா கிரியேட் பண்ணி கையிலலா போட்டிருக்கிறியா
நா இது வரைக்கு நா வந்து எனக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட்டு இக்கு எனக்கு வந்துட்டு எப்டினா ஒரு போன்லயோ இது ஏதாச்சு பாத்து அப்படியே நா வந்து காபி பண்ணுவ எனக்கு இன்னி அந்த அளவுக்கு அதுல இன்ட்ர் எனக்கு வந்து எப்டினா ஒரு போன்ல இப்ப ஏதாது போன்லியோ எதுலியாச்சு ஒன்னு பாத்தம்னா அத பாத்து அப்டியே காபி பண்ணுவ நானு
அத எக்ஸாக்டா அதுல கொண்டு வந்துருவியா நார்மல் டிராயிங்லா நல்லா பண்ணுவியா
ஆ டிராயிங்கெலா எனக்கு ரொம்ப பிடிக்கு சின்ன வயசுல இருந்தே அது நல்லாவே எனக்கு ட்ராயிங்ல இன்ட் ரஸ்ட்டு நா செ ஸ்கூல் படிக்கிறப்பல்லா அதுல பிரைஸெல்லா வாங்கிடு
சூப்பர் சூப்பர் சூப்பர் அப்றோ என்ன இதுல வந்து பேசிக்கா ஒரு சில டிசைன்ஸெலா இருக்கு அதய மட்டு நம்ம தெரிஞ்சுகிட்டாலே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்லா அது போக நம்ம க்ரியேட்டிவிட்
ஆமாங் நீங்க போயிருக்கீங்களா
மெஹந்தி வந்து நானு சொன்ன மாரி முன்னாடி சின்ன வயசுல இருக்கும்போது போடுவே அடிக்கடி மேரேஜ் ஆனதுக்குப்புறல்லா அதுல ம் டைம் பத் றதில்ல அதெல்லா செய்யுறது இல்ல எடையில விட்டுட்டே கொஞ்சோ வருஷமேவே விட்டுட்ட இப்ப திருப்பி கொஞ்ச நாளா எடைல எடைல தோணுச்சின்னா கையில போட்டுருந்த அதுக்கப்றோ ஒரு ஆன்லைன்ல கோர்ஸ் மாரி ஒன்னு வந்துச்சு அதுல கொஞ்சோ ஜாயின் பண்ணி அதுல பேசிக் கோடு எப்பிடி போடுறதுல இருந்தே சொல்லி கொடுத்தாங்கன்னு வைன் ஒரு லைன் எப்டி போடணு ஒரு கவ் எப்படி போடணு ஒரு ஸ்பைரல் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அதுல இருந்து ஆரம்பிச்சு கை ஃபுல்ல எப்படி போணுன்னு கோர்ஸ் முடிஞ்சுது ஆக்சுவலா
அப்டிங்களா
பிரைடல்கெலா போடுவாங்கள கல்யாண பொண்ணுக்கெலா போடுவாங்கள அந்த அளவுக் க்குமே அந்த கோர்செலா முடிச்சுட்டாங்க நா வந்து இது ஒரு டென் டேஸ் கிளாஸ்னு வைய்யே ஆ நா ஒரு ஃபைவ் டேஸ் மட்டு முடிச்சிருக்கே அதுக்கப்றோ இன்னு நா அதயே பாக்க கூட இல்ல
அப்டிங்களா
ம் வீடியோ அனுச்சு விட்டாங்க நம்மதா பாக்கணுமாச்சு ஆ கொஞ்சோ ஒர்க் பிஸியா அதுக்கு மேல அதைய பாக்க முடியுல
எங்க இங்க வீட்டு வேல செய்யருக்கே ஃபுல்லா டைம் போயிருது நமக்கு
உம் என்ன லன்ச் இன்னிக்கி
இன்னிக்கி என்ன லஞ்சு பருப்பு சாப்பாடு தா வெச்சங்க
உம்
பருப்பு சாப்பாடு ஊருகா இருந்துச்சு அதுவு சாப்ட்டோ பின்ன அப்பளோ பொறிச்சோ
உம் செரி அந்த நா வந்து என்ன செஞ்சே தண்டு வாங்கியிருந்தேனா தண்டு கொஞ்சோ எங்குளுக்கு ரொம்ப புடிக்கோ உங்க வீட்டு பக்கத்துல சந்தையெல்லா போடுவாங்களா
எங்க வீட்டு பக்கத்தாடி இங்க சந்தைல கொஞ்சோ ஒரு ஒரு கிலோமீட் ட்ருக்கு பக்கத்தாடி போட்டுருக்காங்க அங் கயெல்லா எப்டீன்னா இந்த மாரி ஃப்ளைட்ல இந்த எடுத்து எடுத்து வெச்சுருப்பாங்க அது வந்து அ அது வந்து பத்துருவா அப்ப ஒரு ஃப்ளைட் ஏத்த பத்துருபா இந்த மாரிலா சந்த போட்டுட்டு இருந்தாங்க அங்க போனா எல்லாமே கெடைக்கிற மாரி போட்டுருந்தாங்க எடையில இப்பத்தா இல்ல இங்க இங்க இல்லன்னா அங்க போனா எல்லாமே கெடிக் கோ நமக்கு வேணுங்கிற வெஜிடபிள்ஸும் கடைக்கோ பிளஸு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸு வே எ மா இது மக்காச்சோளோ மரவள்ளிக்கெழங்கு இந்த மாரி கெழங்கு ஐட்டம்லா நறையா இருந்துச்சு எடையில எல்லா போட் ட்ருந்தாங்க நாங்கெல்லா இப் இப்ப அங்க இல்லீங்க ஏ தெர்ல ஒரு ஒரு வேல கவுர்மெண்ட்கீன்னு வேண்டா அந்த எடத்துல வேணாங்கீனு சொல்லிரு அவுங்களா என்னமோ தெர்லயுங்க
ம் கெடைச்சதுன்னா அந்த தண்டெல்லா ரெகுலரா சாப்பலா ரொம்ப நல்லது அது எங்குளுக் குமே அப்டிதா கொஞ்சோ தள் ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி போனாதா மெயின் கடையெல்லா அங்கதா கெடைக்கோ எங்க ஊருக்குள்ள அந்த மாரிலா கெடைக் காது வேணுங்கறப்ப என்ன பொருள் வேணுனாலு இங்க கெடைக்காது கொஞ்சோ மூணு கிலோமீட்டர் போகணோ அப்பத்தா வேணுங்கறதெல்லா வாங்க முடியு அ இதனால பெரும்பாலும் இங்க சும்மா லோக்கலா என்னென்ன ஐட்டம் இந்த நார்மல் விஜிடேபுள்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லா கெடைக்கோ வெங்காய தக்காளி அதெல்லா கெடைக்கோ ரொம்ப கீர வேணோ தண்டு வேணோ வாழப்பூ வேணோ அந்த மாரி எல்லா எக்ஸ்பெட் பண்ணோம்னா கொஞ்சோ தள்ளி போய்தா வாங்னோ அன் காலிஃப்ளவர் லா இருக்குல்ல அந்த மாரி திடீனு எனக்கு இன்னைக்கி செய்யணோனு நெனைச்சா அது எனக்கு கெடைக்காது ஏன்னா இங்க கெடைக்காது கடையில கொஞ்சோ மூணு கிலோமீட்டர் தள்ளி போனாதா அதெல்லா வாங்க முடியு
சாப்டீங்ளா இந்த
போர்ற அன்னக்கி வாங்கர்னாதா உண்டு உம்
அப்டிங்களாய் இந்த சில பக்கமெல்லா பாத்தீங்கன்னா வண்டீலயே கொண்டு வருவாங்கல இங்க அப்பப்ப எடையில வண்டிக்காரங்க அந்த மாரிலா கொண்டு வருவாங்க தக்காளி எல்லாமே தக் காளி காளிஃப்ளவரு சொல்ற மாரி இங்க வ வித்துட்டு வருவாங்க ஆனா அவுங்கட்ட வாங்கறது வந்துட் டுகாசு இனிமே கொஞ்சோ நறையா குடுத்து வாங்குற மாரி இருக் கோ சந்தைக்கு இந்த மாரி போனா கொஞ்ச கம்மி ஆகுது
ஏனா அவங்களு பெட்ரோல் எல்லா போட்டு வீட்டுக்கு எல்லா வர்றாங்கள வீட்டுக்கிட்டயே நம்மளுக் எல்லாமே கெடைக்குது அதுக்கு கொஞ்ச காசு எச்சாதா கேப்பாங்க
ஆமங்க
ம் அப்றோ உங்களுக்கு சந்தைல அங்க கெடைக்கலன்னா அப்றோ வர்ற எடத்துல வாங்கித்தானே ஆகணு ல்ல
ஆமாங்க வீட்டுக்கு தேவையான பொருள வாங்கர் வாங்கனும்னா எல்லாமே பண்ணி தா ஆகணு நம்மளால போ முடியலன்னா என்னப்
ஆமா ம் சிம்ப்ளா இப்ப உங்க வீட்டுல எடோ இருந்துச்சுன்னா இந்த மாரி சின்ன சின்ன மெளகா செடி அதுக்கப்பறோ இந்த தக்காளி தக்காளிய காட் கட் பண்ணி ஸ்லைஸ் லைஸா கட் பண்ணி போட்டாலே ச தக்காளி செடி வந்துருது இப்ப வந்து சீசன் வரப்போகுது மழ சீசன் வரப்போகுதுல்ல அதனால இப்ப வ வந்து என்ன செடி வெச்சாலுமே நல்லா வரு மிளகா செடி மெயினா வெச்சுப்பாரு உடனே உனக் டெய்லி மெளகா வந்து நீங்க அதுல பொறிச்சே சமச்சுக்கலா ம் த க்காளி செடி வரு மெளகா செடி வரு அது சின்னதா ஒரு டப்பால வந்து கொத்தமல்லி வெதைய போட்டுவெச்சனா கொத்தமல்லி வரு புதினா வரு
அப்டிங்களா கொத்தமல்லி வெதங்கறது எப்டி சொல்றிங்க எனக்கு மல்லிங்கறது அது வந்துட்டு அந்த மல்லிங்கறத போட்டு வெச்சா சொல்றீங்களா
அதுதா அதுதா
மல்லிய அப்போ போட்டுவுட்டா வரு குங்களா அது மல்லி வந்துட்டு எதுக்கோ வாங்குனாங்க எங்க வீட்டல ஏதோ பங்க்ஷன் சொல்லி வாங்கி ந்தாங்க அது ஒரு டப்பா புல்லா நெறையா இருக்குங்க ஆமாங்க
ரொம்போ சிம்பிள் இந்த ரொம்ப கொஞ்சோ அகலமா இருக்கற மாதிரி ஒரு டப்பா கெடச்சுதுனா அதுல கீழ அடில ஒரு ரெண்டு மூணு ஹோல்ஸ் போட்டுக்கணு ஏனா தண்ணி நெறையா ஸ் நிக்க கூடாது கீழ போயற்ணு அதனால கீழ ரெண்டு மூணு ஓட்ட போட்டு உட்டு பிளாஸ்டிக் டப்பால ம் பாதிக்கு மேல மண்ணு போட்டு அந்த வெதய வந்து கொஞ்சமா எவ்ளோ எடுக்கலா தெரியுமா ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்தீன்னா கூட போது அந்த அளவுக்கு உள்ளங்கைல கொஞ்சமா எடுத்து அதுல தூவி விட்டுட்டு டெய்லியு தண்ணி ஊத்துணியனா ஒரு நாலஞ்சு நாள்யே செடி வளர ஆரம்பிச்சிரு
நம்ம இப்ப எப்படி இப்ப இந்த பாசி பயிர எல்லா இந்த மாரி இது போடுறோ ச் மொளைக்க வெக்களா அதே மாரி சொல்றீங்களா ஆனா இதெல்லா கட் ட்டி விக்கணு ஆ
நார்மல் சீடு தா இன்னொன்னு என்னன்னா வெந்தயோ இருக்குல்ல வெந்தயம்
ஆமாங்க
அதையு நீ போட்டீன் வெச்சுக்கோ ஒரு ஒன் வீக்ல உனக்கு அது வந்து கீர கெடச்சிடு வெந்தய கீர
அப்டிங்ளா
ம் அந்த கீரய வந்து பருப்புல போட்டு கடஞ்சு க்லா நல்லா இருக்கு டேஸ்ட்டாவு இருக்கு
அப்டிங்ளா
அதனால இந்த குட்டி குட்டியா ஈஸியா வீட்லருந்தே மொளைக்க வெக்கிறக்கு மொளகா செடி நீ கண்டிப்பா போடு அ மொளகா செடி அ பாட்டிங்கிட்டையெல்லா கேட்டீங்கன்னா அது எப்புடி போடுறதுன்னு சொல்லுவாங்க
மொளகா செடினா உள்ள இருக்க அந்த சீட்ஸ் எல்லா எடுத்து போடுறதுங்ளா இல்ல
ம் அந்த பச்ச மெளகைவே வந்து ரெட் ஆயிரும் இல்லையா அதெல்லா ஒடச்சு போட்டாலுமே அது வந்துரு வெங்காயங் கூட போடலா ம் ஒரு ரெண்டு மூணு வெங்காயத் மட்டு நட்ட வச்சன்னு வையே அதுக்கு மேல ஒரு லீஃப் அப்டியே புல்லு மாரி வளர ஆரம்பிச்சுரு வெங்காயத்தாள் அப்டி அது பேரு வெங்காயத்தாள் ஆமா அதெல்லா நா சமையலுக்கு யூஸ் பண்ணிக்லா ட்ரை பண்ணிப்பாரு செரியா பாத்துட்டு சொல்லு ம் ஏதாது டவுட்னா கூப்புடு செரியா ம் செரி ஓகே நா வச்சறே
ஆ செரிங்
பாய்